ஆ சொல்லுங்க தம்பி நீ நீ சமைப்பியாடா
நா ஆ சமைப்பேங்கா பிரியாணி சூப்பரா செய்வே நெறையா பேருக்கு செய் தெரியாது மூணு பேர் நாலு பேத்துக்குன்னா நா செஞ்சிருவே இங்க வந்து தா கத்துக்குட்டே
கண்டிப்பா இப்ப மூணு பேர் நாலு பேருக்கான மெஷர்மெண்ட்டோட எனக்கு பிரியாணி சொல்ல பார்ப்போ உன்னோட ஸ்டைல்லனா செஞ்சு பார்க்கறே
என்னோட ஸ்டைல்ல வந்து ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ சிக்கன்
ஓகே ஆ
ஆ அதுவு அது அந்த மாரிதா செய்யணு நா அப்டியே சா யூடியூப்ல பாத்து டக்கு டக்குன்னு செய்வே அது எண்ணெ ஊத்தி வெங்காயோ
சியு ம சிக்கனு ஒரே அளவுல அரிசியு சிக்கனு ஒரே அளவுல இருக்கணு
ஒரே அளவுல தா போடுவே அப்பதா ஒரு அ நாலு அஞ்சு நாலு பேர்ல இருந்து அஞ்சு பேர் தாராளமாவே சாப்புட்லா
சாப்புட்லா ம் ம்
ஒரே நிம்ஷோ இரு ஹெட் ஃபோன் போட்டுக்கற
ஆ
அலோ
ஆ சொல்லுடா தம்பி
ஆ சொல்லுங்க்கா
அத எனக்கு சொல் ஒன்
ஹலோ கேக்குதா கேக்குதாக்கா
ஆனா எனக் கேக்குது ஒனக் கேக்குதா இப்ப கேக்குதா நல்லா கேக்குதா ஆ நா எனக்கு நீ பிரியாணி சொல்றத வந்து ஒன் பை ஒன்னா ஸ்டெப்பா சொல்லு குடு குடு குடுன்னு ஓடாத
ஏ உங்களுக்கு செய்ய தெரியாதா
கேக்குதுடா தம்பி நா செய்வ நா செய்வ என்னோட ஸ்டைல்க் நா செய்வ சைட்லயு நா பாக்கணுல
ஆ
அதுக்குதா
ப்ளஸ்ஸு நாலு பேத்துக்குன்னா இப்ப வந்து ஒரு இப்ப வந்து ஓ
தம்பி நீங்க பேசறது ஹலோ ஹலோ ஆ இப்ப தெளிவா கேக்குது அந்த எக் எக்ஸ் ஃபோன் ஒயர் போட்டதுல இருந்து எறையுது ஒரு மாரி
ஓகே ஓகேக்கா ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் இருக்குல்ல ஹலோ
ஆ கேக்குது சொல்லு சொல்லு
ஆ ஃபஸ்ட்டு சிக்கன வந்து தயிரு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த இது மசாலாலா போட்டு மொதல வந்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்குவ
மசாலாலா என்ன மசாலா சொல்றியா
ஆ இது
பொறிமியாவே சொல்லு யோசிச்சு பொறிமியாவே சொல்லு
என்னாதுக்கா
இன்ன என்னா மசாலா ஆட் பண்ணுவன்றத பொறிமியாவே சொல்லு
ஆ ஓகேக்கா
ம் இப்ப அந்த சிக்கன்ல இஞ்சி